காலை வணக்கம் தோழி
நாளை வணக்கம்
நல்லா இருக்கே இதா பஸ்ட் டைம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கீங்க தோழி சாப்டாச்சாங்க தோழி
ஆஹ் மத்தியானம் சாப்பாடு ஆச்சு இப்ப டீ ஆச்சு
சேரி சேரிங்க தோழி நானும் அவளதானங்க தோழி மதிய சாப்பாடு சாப்பிட்டே தோழி இன்னக்கு அம்மாவாசைங்களா தோழி விருதம் விட்டு இப்பதான் தோழி சாப் த
ஓகே ஓகே எந்த ஊரு
ஆஹ் பர்சனாலிட்டி நம்மளை பத்தி ஷேர் பண்ணக் கூடாதுங்க தோழி
அப்டி நேம் தானே சொல்லக்கூடாது அப்படின்னாங்க நம் மார்னிங்கிருந்து ஊர் பத்தி பற்றி எல்லாத்த கிட்ட பேசிட்டா இருக்கு கே ஊர் மட்டும் கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் கோயமுத்தூரு
அப்படிங்களா தோழி சேரி சே சேரிங்க தோழி ஈஷாக்கல்லாம் பரதமலையல்லாம் போயி இல்லங்க தோழி
ஆஹ் போயிருக்கேங் போயிருக்கேங்
சேரி சேரிங்க தோழி ஆஹ் கொயிருக்கிறம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா தோழி
என்னது
கோயில் தளங்கள்லா புடிக்குமா தோழி
ஓரளவுக்கு ரொம்ப டீப்பால்ல இல்ல டீப்பா போக மாட்டோ
சேரிங்க தோழி
ஆஹ் ஒரளவுக்கு ரொம்ப டீப்
பக்கம் இல்ல
ஆமா ஆமா ஊட்டி கொடைக்கானல் மருதமல ஈஷா எல்லாம் பக்கம் போயிருக்க
ஊட்டி அனுபவத்த பத்தி சொல்றீன்னு தோழி நானும் ஒரு தடவ வந்திருக்கேன் தோழி பட்
அப்படி சேரி சேரி சேரி எனக்கு ஊட்டி அவ்ளவு பெருசா புடிக்காது ஆஹ் போட்டிங் போயிருக்க போட்ட எல்லா கார்ட அந்த மாதிரிதான் போயிரு இப்ப என்ன எல்லா போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் நல்லா இருக்கும் அவ்வளோதா ரொம்ப டீப்பா எல்லா எனக்கு அவ்வளவு உட்டி பிடிக்காது கொடைக்கானல் பிடிக்கிற அளவுக்கு ஊட்டி பிடிக்காது
ஹலோ
எ க அஸ் கேக்குங்க இயற்கைய ரசிக்கலா கேக்குதுங்களா தோழி
ஆஹ் இல்ல எனக்கு என்னமோ ஆவு அந்த கார்டனிங் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா புல்லு இந்த மாரி எப்டி சொல்றது குப்பை விழுந்து அந்த மாரிதா இருக்கிற மாரி தெரியுது ரொம்ப என்ன பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் ஓகே மத்த பார்க் அங்க போம்போது எல்லாம் காசு குடுத்து காசு குடுத்து உள்ள போறோம் பட் எல்லா ரொம்ப யூஸ்புல்ல அப்டின்னு சொல்லி சொல்ல முடியாது தொட்ட பெட்டா அந்த மாரி ஓகே மதபடி ரொம்ப டீப்பா எல்லா ஊட்டி அவ்ளவு இப்ப பிடிக்காது எனக்கு நாங்க கேரளா போயிருக்கோம் கேரள அடிக்கடி போ வேணா வீட்டுக்கு ஏன்னா கோயம்பத்தூர்லருந்து அத நாங்க பைபாஸல தான் இருக்கிறோமா கேரளா பைபாஸ் தெ நீலாம்பூர்ல சோ அங்கிருந்து பிப்டி கிலோமீட்டர் அந்த மாரிதான் வரும் சோ கேரளா வந்து கிட்டதா அதனால கேரளால நிறைய இதுக்கு போயிருக்கக்கும் என்ன சமையல் ஓ வெஜ்ஜா இனிக்
ஹலோ உங்களது டா து எக்கோ அடிக்குது வாய்சு
அப்டிங்க தோலி ஒரே நிமிஷம் தோலி
ஓகேங்க
இப்ப நல்லா கேக்குதாங்க தோலி
ம் கேக்குதுங்க
ஆஹ் எக்கோ அடிக்குதாங்க தோலி
இப்ப இல்லைங்க
ஆஹ் ஆஹ் சரிங்க தோலி
என்ன சமையல் ஹான் தோ
சா ஆமாம் தோலி சாம்பார் ரசம் மூணு பொரியல் அப்பளம்
செரி செரி செரி செரி யா இங்க இல்ல மீன் குலம்பு ச அதெல்லாம் எங்க மாமனார் மாமியாதான் கடைபிடிக் ருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க திருச்சியில இருக்கங்க அவங்கதான் கடபிடிப் பாங் வப்பாங்க அதெல்லா அவங்க ப்ப அவங்க அம்மா அப்பா அந்த மார பண்ணுவாங்க நாங்க எதுவு ‌பண்றதில்ல நாங்க எதாவ் வு ஃபெஸ்டிவல்ஸ்ல ஆ இது போச்ச விநாயக சுத்தி அந்த மாரி மட்டு சமைக்கமடுவோ ரொம்ப டீப்பா பக்தி எல்லா இல்ல
செரி செரிங்க தோழி
ட்லயு‌ எங்க வீட்டுக்காருக்கு அவ்ளோ டீப்பாவு புடிக்காது அவருக்
புடிக்காது செரி செரிங்க தோழி ம் செரிங்க தோழி வேற என்னத் தலைப்ப பத்தி ப மழை நீீர் சேகரிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமாங் தோழி
மழை நீர் சேகரிப்பு ஆஹா அவ்ளா தெரியாது
நீங்க இப்ப கடந்த காலத்துல சென்றிருந்த சுற்றுலா பயணம் எங்கருக்குன் போயிட்டு வந்திங்ளா தோழி
ஆ போயிட்டு வந்தேங்க இப்போ ரீசென்டா அவரோட பர்த்டேக்கு போயிட்டு வந்தேங்க மே ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து இங்க கேரளால ஆலப்புழா போயி டந்து‌ ஒர்க்கலா போய்ட்ருந்தாங்க
செரிங்க தோழி எப்டிங் தோழி‌ இருந்தது நா ஆலப்புலால போனதில்லைங் நா‌ பாத்தீங்கனா இங்க தஞ்சை பெரிய கோயிலுக் போனே தோழி அப்புறம் பாத்திங்கன்னா நானு இந்த திருச்செந்தூர் போனேங்க தோழி
ஓகே ஓகே ஓ‌ நீங்க ரொம்ப கோயில்லு இந்த மாரி
ஆமங் தோழி என் கோயில்னா ரொம்ப புடிக்குங் தோழி‌ இந்த சமயபுரம் ஸ்ரீ ரங்கம் இங்கெல்லா போறதுன்னா எனக்கு அவ்ளோ புடிக்குங்தோழி
ஓகே ஓகே எங்களுக்கு போய் போய் வெறுத்துருச்சுங் அவ்ளோ டைம் போயிட்டே இருக்கோ எங்க அம் மாமனார்தா ரொம்ப பக் திங்க அவர்தா கோயிலுக்கு வந்தாங்கனா இங்க கோயம்புத்தூர் வந்தாங்னா ஆ
இவர்தா நீங்களு போயிட்டு வாங்க தோழி அது ஒரு கொஞ்ச நாளாக பழகி செரி செரிங் தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி அவ்ளோ ஒரு மன அம்‌ நிம்மதி கெடைக்கும் தோழி எங்யு கெடைக் க்காதா அங்க ஒரு எடத்துல கெடைக்குங் தோழி
செரி செரி செரி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ தோழி கேக்குதுங்களா
ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குதா திடீனு இதே கானோ சவுண்டே
ஆஹ் கேக்குது சமையல்ல எந்த சமையல் தோழி ரொம்ப பிடிக்கும்
நறைய சமையல் எல்லாமே நறைய செய்வே என்ன சமையலு பர்ட்டிகுலரா சொல்ல தெரியாது புஃட்டு வேண பிரியாணி மட்டன் பிரியாணி பிடிக்கும் நீங்க வெஜ் செத்துக்குவீங்களா செத்தக்க மாட்டீங்களா
மட்டன் ஆஹ் அதெல்லாலே நான்வெஜ் ரிவ்ஸ் சாப்பட மட்டுதாங் தோழி பெரிய சமைக்கல்லா தெரியாதுங்க தோழி ஒன்லி வெஜ் மட்டுந்தாங் தோழி
ஓஹ் ஓகே ஓகே அப்ப சாப்பிடுவிங்கல்ல அ சேரி சேரிங்க
ஆஹ் அதெல்லாம் சாப்பிடுவீங்க தோழி
சேரி சேரி சேரிங்க
ஆஹ் மட்டன் பிரியாணி எப்படி தோழி செய்வீங்க
தம் பிரியா இல்ல ஆக்சுவலி பிரியாணி நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன் அது எப்படி செய்யணும்னு பர்டிகுலரா வந்துட்டு எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமா ஒரு டைம் அரைச்சு ஊத்துவே ஒரு டைம் வந்துட்டு வெறும் பட் ட கிராம்பு ஏலக்கா மட்டும் பொடிப் பண்ணி அது மட்டும் பண்ணுவேன் ஒரு டைம் அதுவும் பண்ண மாட்டேன் கரம் மசாலா மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஒரு டைம் பாக்கெட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுவேன் மைண்ட் செட் ஒரு டைம் யூ டுபே பார்ப்பேன் எனக்கு அது திருப்தியே இருக்காது ஒரு டைம் எப்படி செஞ்சாலும் பிரியாணி வந்து ஒரு டைம் தலைக்கப்பா கட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் மசாலாஸஸ் பைசஸ்ஸும் போட்டு வறுத்துட்டு அந்த மாரி செய்வேன் மூடு போத்து என்ன மாரி செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாரி செய்வேன்
சேரி சேரி சேரிங்க தோழி உம் அப்பறம் நார்மலா வெஜ்ஜுல என்னங்க தோழி செய்வீங்க
வெஜ்ல என்ன சாம்பார் பச்சப்பயிரு காய்கறி பொறியல்
இன்னைக்கு மதியம் சாப்பாடு மீன் கொலம்பு வெச்சீங்களா நீங்க தா வெச்சீங்களா தோலி
ஆமா ஆமாங்க நான்தா வச்சே நா மட்டுந்தா நானு ஹஸ்பண்ட் பைய
செரி செரிங்க தோலி இது வறுவல் போடுவீங்களா தோலி மீன் வருவலு
மீன் இன்னிக்கு மீன் வறுவல் ப செய்யல எப்பவுமே வருவல் தா செய்வே ஆஹ இன்னிக்கு மீன் பொலி ச்சது அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு செஞ்சே வாலை
எப்டி மீன் பொளிச்சதுங்களா ஆஹ் ஆஹ் செரி செரிங்க தோலி
வால எல மீன் பொழிச்சது அப்டின் சொல்லிட்டு அது செஞ்ச ஆஹ் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரையே அது எப்பவுமே ஃபிஷ் கொலம்பு ஃபிஷ் ஃப்ரை இததா செஞ்சிட்டே இருக்கோ இது டிஃப்ரெண்டா ட்ரை பண்லாம் அப்டின்னு சொல்லிட்டு செஞ்ச
செரி செரிங்க தோலி இது வாலை எல பொழிச்சுன்னா இட்லி பானையில வெச் வெச் வெச்சிட்டீங்க
இல்ல இல்ல இல்ல தோஸ்க்கல்ல போட்டுதா எடுத்த
செரி செரிங்க தோலி எங் ஊர் சைட்லலா இட்லி பானையில வெச்சி வெச்சிருவாங்க தோலி எப்பொழுதும் போல வாலை எல இலசு கோட் சுருட்டிருவாங்க இல்லைங் தோலி மசாலால்லா போட்டு
ஓகே அத மீன் ஃபர்ஸ்ட் இது பண்ணி எடுத் துருவாங்கல்ல
கொஞ்சோ உ ஹா இட்லி பானைலயு முலு வேக்காடு விட்ருவாங்க தோலி
ஓ அப்டியா அ ப்டி இல்ல மீன் பொளிச்சது அப்டினாவே ஆஹ் மசாலாஸ் வந்துட்டு தடவிட்டு கொஞ்சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மேரீனேட் பண்ணிட்டு அ தோச தவால்ல ஆயில் வி ட்டு ஆயில் விட்ன்னா தே இது தேங்காய் மேல எதாது செய்வாங்க மெயினா நீ இல்லல ஓ அப்டியே கொஞ்சம்மா ஒரு ஸ் பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதைய நல்லா கோ கோல்டன் ஃப்ரை மாரி எடுத்துட்டு அப்புற வந்துட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வனக்கிட்டு அதுக்கு மசாலா சேர் பண்ணிட்டு அப்புற வந்துட்டு தேங்காப் பால் கெட்டியா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊத் த்தணு ஊத்திட்டு அந்த தேங்கா பால் ஃப்ளேவர் தா அதுல எறங்கோணு ஆக்சுலி அது கொஞ்ச லைட்டா கிரேவி மாரிருக்கோனு அப்புற வாழையில சூடு பண்ணிட்டு நல்லா மடக்குற மார பதொ வந்தோன்னே ஆ அந்த பொடி அந்த கிரேவி எடுத்து வச்சு அது மேலே மீன் வச்சு மேல கிரேவி வச்சுட்டு மறுபடியு ஆ பொட்லத்த இது பண்ணிட்டு தோச கல்ல கொஞ்ச நேர வச் ச்சிருக்கனு ஸிம்ல வச்சுடுவ கொஞ்ச நேரம் இதாகட்டு அப்டின்ட்டு உள்ள எறங்கொனு அப்டின்ட்டு அவ்ளொதாங் ரொம்ப ஆயிலி பண்ணாம ஏ அது பொறிக்கும் போது மட்டு ரெண்டு மூணு ஸ்பூனுதா வரு அ அதுலெயே வெந்துரு இது வந்து எஸ் ஸன்ஸ் எறங்கனு மெய்னா எஸன்ஸ் எறங்கனு அந்த தேங்கா பால் அதுல எறங்குறதா மெய்ன் இது
சரி சரிங் தோழி
உம்
தேங்கா பால் இதுல ஆட் பண்றீங்க நீங்க இல்லைங்களா தோழி
தேங்கா பால் ஆட் பண்ண அதுக் தா மெய்னே அந்த இ இதுக்கே தே பொரிச்சது ஆ ஆமா வெறும் பொரிச்சது அப்டிங்குறது அந்த தக்காளி சட்னி மாரியேதா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிட்டு தனியா தூளு மெளகாதூளு மஞ்சத்தூள் போட் டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி நல்லா வன ங்குனோனெ அந்த தேங்கா பாலு கெட்டிப்பதத்துல ஊத்தணு லைட் கிரேவி வர கிரேவி மாரி இருக்கோணு அப்ப அது எடுத்து வச்சுதா செய்ய அந்த தேங்காப் பால் தா உள்ள எறங்குறதுதா மெயின் ஹைலைட்டே
செரி செரிங்க தோழி அப்றொ வேற என்ன தோழி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு இல்ல ப்ரீவியஸா அந்த சாம்பார் பொடி அடுச்சு வ க்கிறது ரசப்பொடி அரச்சு வக்கிறது ஆ செரிங்க தோழி
ஏ இத என்னங்க
உங்களுக்கு இந்த ப்ரீவியசா அரச்சு வப்பீங்களே தோழி சாம்பார் பொடி ரசப்பொடி
நா அந்த மாரில்லா அரச்சு வைக்க மாட்டெங்க
அப்பப்பக்கி தோழி
சக்தி சாம்பார் பொடி தா ஆ ரசப்பொடியெல்லா வாங்க மாட்டே ரசத்துக்கு வந்து ஆ இது பூண்டு சீரகம் மிளகு மட்டு அந்த இடிக்கிற கல்ல நுனக்கி போட்டுக்குவ அது மட்டு ஆ ரசுக்கு மசாலா சல்லா யூஸ் பண்ண மாட்டே அது மட்டுந்தா சாம்பார்கு மட்டு சாம்பார் பொடி
சரிங்க தோழி
மேக்ஸிமம் பொடிய வந்து யூஸ் பண்ண மாட்டேன்
உம் சரிங்க தோழி
வேற ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் தான் இந்த பொடிங்க யூஸ் பண்ணிக்கிறது இல்லாட்டி